ஹலோ மேம் கேக்குது ஹலோ
ஹலோ
ஹலோ தோழி கேக்குதா
கேக்குது தோழா இரவு வணக்கம் தோழா
சாப்ட்டிங்ளா தோழி
ஹான் சாப்ட்டே தோழா இப் என்ன பண்ட்ர்கிங் நீங்கள்ளா
அ சும்மாதா இருக்கோம் தோழி
செரி செரிப்ப நீங்க சாப்ட்டிங்ளா
ம் இன்னு சாப்ல தோழி அம்மா வாங்கிட்டு வரே சொல்லிருக்காங்க
செரி செரி தோழா
கடை சாப்பாடுதான் தோழி தோழி நம்ம ஒரு கேம் வெளையாடலாம் தோ ஒரு விளையாட்டு விளையாடலாம
என்னது தோழா
அ இப்ப நா ஒரு நா ஒரு பொருள பத்தி சொல்லுவே அந்த பொருள பத்தி நீங்க நன்மைகள் தீமைகள் உங்களுக் தெரிஞ்ச தசொல்லுங்க தோழி அதே மாரியே நீங்க அடுத்து நீங்க சொல்லணு நா எனக்கு தெரிஞ்சது அது சரியா இருக்குமானு தெரியாது நீங்க சோதனை செஞ்சுக்கங்க அப்டி வெளாடலாமா
செரி செரி தோழா
ம் செரி முதலில் நீங்க பெண்கள் முதலில்
அ உணவுல சொல்லாமா
ஒர்க்கு எது எது தோணுகிறதோ அத சொல்லா
பூண்டு பத்தி சொல்லுங்க தோழி
தோழி இல்லைங்க நா தோழன்
ம்
எதை பற்றி
பூண்டு
பூண்டு பூண்டு நல்ல விஷயம் பாத்தீங்கனா அந்த மூச்சுக்காத்து இதெல்லா மூச்சு குழலுக்கு வந்து ரொம்ப நல்லது ஏனா அந்த இதய இருதய நோயாளிகள் வந்து பயன்படுத்துனாங்கனா அவுங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு
செரி
பூண்ட பத்தி கெட்ட விஷயோ ஒன்னு சொல்ற அளவுக்கு இல்ல
ம்
ரொம்ப ஒடம்புக்கு நல்லதுதா
அது வாய்வு அதெல்லா சொல்லுவாங்ளே தோழா
அதா வாய்வு இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுல்லா அது கி சரி பண்ணுனு சொல்வாங்க பூண்டு சாப்ட்டா வாய்வு கெடையாது வாய்வு இருக்குறவங்க பூண்டு சாப்ல்லா
செரி செரி பா
அது நம்ளோட மூச்சுக்குழல வந்து பெருசு பண்னுனு சொல்லுவாங்க எந்த அளவு உண்மனு தெர்ல எதுக்கு செக் பண்ணிக்கங்
சேரி சேரி பா
ம் உங்களுக்கு வந்து வாலி மரோ
வாழை மரோ பாத்தீங்னா அது எல்லாத்துக்குமே பயன்படு தோழா அதுல இருக்க ஒவ்வொரு அதுல இருக்க ஒவ்வொரு ஃபார்ட்ஸு வந் து எ பயன்படும் தோழா அதோட எலையாகட்டு வாழை எலை இப்ப பாரம்பரியமா எல்லாருமே அத வந்ட்டு பயன்படுத்துறாங்க தோழா அப்றோ இன்னொன்னு பாத்தீங்கனா வாழக்காய் அதுலவு அதுவு பயன்படுத்துவாங்க தோழா
இன்னொன்னு இன்னொன்னு தோழி வாழைக்காய் மட்டுமல்ல வாழை பூல இருந்து வாழைக்காய் வாழை
அதா ஒவ்வொன்னா சொல்றீஸ் சொல்லிட்டு வரேன் என்ன சொல்ல சொல்ட்டு நீங்க
கரெக்ட்டுதா தோழி நா சொல்றது வந்து வாழைப்பூல இருந்து ஆரம்பிக்கிறோ வாழைப்பூவா இருந்தாலு அத பயன்படுத்திக்கலா இதுல கொஞ்ச நேரோ ஆச்சு வாழைக்காயா இருந்துச்சுனாலு அத சமையலுக்கு பயன்படுத்திக்கலா ரொம்ப நாளாச்சு வாழை பழமாயினாலு அத சமையல்படுத்திக்கலா வாழைப்பழோ கெட்டாலுமே அது பஞ்சாமிரதமா பயன்படுத்திக்கலா
அப்டிங்ளா தோழா
ஆமா
செரி செரி வா
அடுத்து
அதா எல்லாமே நீங்ளே சொல்ட்டீங்ளே தோழா
தோழி அடுத்து வேற எதாச்சு இருக்குமல்ல
அந்த வாழைத்தண்டு வந்ட்டு பயன்படும் தோழா அது எது பயன்படும்ன்னு பாத்தீங்கனா இந்த வயித்துல வந்து க அ கல் இருக்குனு சொல்லுவாங்க இப்பல்லா அந்த மாரி இருக்குபோது பாத் தீங்கனா இந்த வாழ வாழத்தண்டல வந்து பொறியல் பண்ணி ஸ் சாப்டுவாங்க அப்டி இல்லாட்டி அந்த வாழத் தண்டு வந்து ஜூஸ் போட்டு சாப்டுவாங்க குடிப்பாங்க தோழா அப்டி அப்டி நம்ம பண்ணு போது பாத்தீங்கனா இந்த கல்லு வந்து அப்டியே அடிச்சுட்டு வெளிய வந்துரு
ஏப்பா அப்டியே அடிச்சுட்டு வர்றது இங்க அது என்ன ஆறா தோழி
அப்டிதா அப்டிதானுங்க தோழி சொல்லுவாங்க ஈக்குவலா சொல்வாங்க ம் அப்டியே கரஞ்சு வெளிய வந்துரும்னு சொல்லுவாங்க அப்பல்லா
ம் நீங்க அடுத்து நீங்க சொல்லுங்க தோழி நா நியாத் தெரிஞ்சத சொல்றே
வேற எதாவது டாபிக் பத் ம் தலைப்பு பத்தி பேசலாமாங்க தோழா எதாவது தலைப்பு சொல்லுங்களா
தலைப்புனா நீங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லுங்க நா அந்த மாரி பின் தொடர்ர
இந்த மாரி போக்குவரத்து சாலை விதிகள் ஹம்
தோழி அதெல்லா ஆல்ரெடி ஓரளவுக்கு தெரியு வேறேதாச்சு புதுசா எதாவது தலைப்பு இருந்தா கூறுங்கள்
அ என்னதுங்க தோழா
புதித புதிதாக தலைப்பு இருந்தால் கூறுங்கள்
பரவால்ல அத பத்தியே பேசலாங்க தோழா
சேரி சாலை விதிகளை பத்தி சொல்லுங்க தோழி
சாலை விதிகள்னா இப்ப வந்துட்டு பாதி பேர் பாத்தீங்கன்னா அந்த சாலை விதிகள்ளா யாரு மதிக்கவே மாட்றாங்க தோழா அந்த சிவப்பு நிறம் பச்சை நிறம் மஞ்சள் நிறம் அதெல்லா போட்டா யாருமே அத வந்துட்டு மதி
ஏ தோழி அப்டினா நம்ம ஏன் அந்த அத போட்டு இது பண்றோ அதுக்கு கலர மாத் தலாமே ஊதா நிறம் வெள்ளை நிறம் கிளி பச்சை கலர் அந்த மாரியே மாத்தி பாத்தா
போக்குவரத்து விதிமுறைனு ஒன்னு இருக்குளிங் தோழா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாத்த முடியாதுலீங் தோழா அதுல என்ன வருதோ அதுதான தோழா நம்ம பண்ண முடியு அதவே யாரு மதிக்க மாட்றாங்க
ஆமா தோழி நம்ம மதிக்கலனா நம்ம வந்து அத மாத்தணு எ அந்த கலர் தான மதிக்க மாட்றாங்க புதுசா வேற கலர் ட்ரை முயற்சி பண்ணி அந்த வண்ணத் தை மதிக்கவில்லை என்றால் புதிதாக எதேனும் வண்ணத்தை நம் தேர்வு செய்து புதுப்பித்து விட்டால் அதை மதிப்பிறார்களா மதிக்கிறார்களா என்று பார்க்கலாமே
அப்டியெல்லா இருக்கிறதே மதிக்க மாட்றாங்க இல்லாதத ஒண்ணு கொண்டு வந்தா மதிக்கலான்டா ல்லா போறாங்க
நீங்கள் சொல்வதும் சரிதான் நான் நகைச்சுவைக்காண்டிதான கூறினேன்
ம் இந்த நகைச்சுவ எல்லா வேண்டாம் தோழா அப்பறோ பாத்தீங்கனா அந்த சாலைகள்ல்லா பாத்தீங்கனா அங்கங்க வன்ட்டு அங்க குழி நோண்டி வச்சுட்டு அது வந்து மாச கணக்கா அப்டியே விட்டுறாங்க தோழா அதுனாலயு நெறைய விபத்துகள்ல்லா ஏற்படுறீங்க தோழா
தோழி ஒரு சேவைகள் வந்து மக்களுக்கு இடையூறு செய்யாம இருக்கணு அதில் நா வந்து ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் எல்லா அந்த மாரி பண்ணிதா ஆகணு
பண்ணலாங் பண்ணலாங் லா நா வந்து தப்பு சொல்லல இப்ப ஒரு குழிக்கு நோன்னுனாங்க னா அதுக்குனு ஒரு கால அளவு இருக்கு அந்த கால அளவுக்குள்ள அந்த வேலைய முடிச்சுட்டு அந்த குழிய வந்துட்டு முன்னாடி எப்பிடி இருந்தோ அது மாதிரி பண்ணி வச்சர்லா இந்த குழி வன்ட்டு நாள் கணக்கா அப்டி இருக்கறனால இப்ப மழ வரம்போது அந்த மாரி குழி ல போக்குவரத்து நெரிசல்ல இந்த மாரி இருக்கறனால நறையா விபத்துகள் இதனால ஏற்
சரிதா சரிதா தோழி இதுவாறு செய்கிறார்கள் ஆனா இன்னொனு பாத்துகிட்டிங்னா
ம்
சில எடத்துல வந்து இப்ப ஒரு குழி தோண்டுறாங்கனா இப்ப அவங்க டிரைனேஜு அந்த மாரி கட்டி அத புதுப்பிக்கிறதுக்காண்டி க கால் கழிவு நீர் தொட்டிய வந்து அ அத வந்து சரி பண்றதுக்காண்டி செய்வாங்கனா இப்போ அதுக்கான அந்த கலவைகள்லா பூசி அத சரி பண்றப்ப அது காயறதுக்கு கொஞ்ச நேரம் எடுக்கும்ல தோழி
ஆமாங் தோழா
அந்த்துவா அந்த நேரமாச்சு அதுக்கு நம்ம குடுத்
இருந்தாலு அ அதுக்குன் அந்த முப்பது நாலாங் தோழா அதுக்கு தேவைப்படுது
ஆ முப்பது நாள் தேவைப்படாது எங்கள் பகுதியில் பாத்திங்கனா மூணு நாள் தோண் டி வெச்சு மூணே நாள்ல மூடிட்டாங்க சோ சில பகுதிகள்ல வந்து பண்ணிர்றாங்க இன்னு ஒரு சில பகுதியில சரியா பண்ணா நல்லா இருக்கு ஏனா ஒரு நாள் அந்த எடத்தோட நல்லதுக்காண்டி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கொஞ்ச நம்ம அனுசரிச்சு போறது தப்பில்ல தோழி ஆனா அதுவே ரொம்ப நாளு அந்தா அலட்சியமா விட்டு அத பண்ணாம இருக்றது தப்புதா ஆனா அது பண்ணனு க ரக்டா பண்ணாங்கனா ஏத்துக்கறதா
இல்லைங்க தோழா இப்பல்லா பாத்திங்கனா இப்ப வந்து ஒரு ரோடு இருக்குன்னா அந்த ரோட் ல வந்துட்டு பாதி எடத்த வந்து அந்த வண்டி காரு இதெல்லா நிறுத்தறக்கே வன்ட்டு பாதி எடம் போயிருது ங் தோழா இப்ப ஒரு ரோடு வந்து முழுசா வந்து யாரு பயன்படுத்துறதில்ல பாதிரோடு வன்ட்டு இந்த வண் டி வாகனங்கள்லா நிறுத்தறக்கே வண்ட்டு கரெக்டா போயிருது இன்னோனு பாத்திங்கனா சைடு ல அந்த குழிய வந்து தோண்டி வெச்சுக்கறாங்க இன்னொனு பாத்திங்கனா எல்லா பெரிய வண்டி ஆகட்டு சிறிய வண்டியாகட்டு எல்லா வண்டியு அந்த இத்துணூன்டு எடத்துலதா போக போக வேண்டிய சூழ்நிலையு இருக்கு இந்த நேரத்துல நா சும்மா இருக்கும் போதே பாத்திங்கனா அங்க வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படு இதே இதுல மழ காலத்துலனா
அது சரி மா வறமா இர்மா ஆ சொல்லுங்க தோழி அம்மா அழைப்பு குடுத்து விட்டார்கள் மன்னிக்கவும்
செரி செரிங் தோழா
அ அந்த மாரி ப அந்த மாரி பண்றனால இடையூறு ஆயிருது
ஆமாங் தோ இடையூறூ ஆகுது நறைய விபத்துகளு இதனால ஆகுதுங்க தோழா
கண்டிப்பா தோழியே ஆனா அந்த அந்த மாரி ரொம்ப இடையூறான எடத்துல வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படகூடிய எடத் துல வாகனம் நிறுத்தறவங்களுக்கு அபதாரம் பெரிய அளவுல இருந்துச்சுன்னா
ம்
அவுங்க வந்து அந்த மாரி பண்ண மாட்டாங்க ஆனா அந்த மாரி நம்ம பண்றது இல்லேல தோழி
ஆமாங் தோழா உங்களுக்கு இந்த மாரி எதாவது நிகழ்வுகள்லா நடந்துருக்காங்க தோழா
எந்த மார் தோழி
இந்த மாரி போக்குவரத்து நெரிசல்ல இந்த மாரி நிகழ்வுகள்லா உங்களுக்கு நடந்துருக்கா
ஆ நெறையா டைமு நா ஏ ஒரு
செரி தோழா நமக்கு கொடுக்கப்பட்ட நே நேரம் முடிந்து விட்டது
சரிங்க தோழி நன்றி அழைத்ததற்கு நன்றி ம் வணக்க